ஹலோ ஹாய் எப்பிடி இருக்கீங்க அது தெரியல அது என்ன ஏதோ கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல சேரி என்ன சாப் ப்பிடிங்களா என்ன பண்ணீங்க
ஆ காலையில பணியாரம் குருமா
உம் வேற லெவல் தா உம் உம் உம்
பையனுக்கு ரொம்ப புடிக்கு
பசங்களா ஸ்கூல் கிளம்பிடாங்ளா
ஆ ஒரு ப பசங்களுக்கு ஒரு பையனுக்குதா ஸ்கூலு ஒரு பையனுக்கு லீவு
ஓ சாட்டர்டே லீவா
ஆ ஆமாங்க
ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ட்டாங்க ஒரே அமக்கலமா இருக்கு தா இத வாயிங்குடு அத வாயிங்குடு ஏ பசங்களுக்கு பர்ச்சஸ் போய் முடுச்சு இன்னு பத்தல இன்னு எதோ பென்ன வாய்ங்குடு பென்சில் வாய்ங்குடு அப்புற அந்தது என்ன எதோ பேரு கேத்தரேஜ் பென்னு அந்த ஒரு முள்ளு வாயிங்குடு
ஆமா இங்க்கு வாங்குடு இப்போ போன வருஷ இருக்கு பென்சிலோட முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் பேனா பேனா தொலச்சிட்டு தொலச்சிட்டு தொலச்சு புசு பூசா
இவுங்களுக்குனே ஒரு வேலைக்கு தனியா
ஐயோ நாங்க எங்களுக்கு இந்த பச்சஸே எங்க எகிரிருச்சு
பசங்கள மெயின்டென் பண்றது ரொம்ப
ஆமா அ து நம்ம வாங்கி குடுக்குறது இவுங்க பத்திரமா வச்சுருந்தா பரவால்லையே ஸ்கூல் போய் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா தொலஞ்சிருச்சு
கேர்லஸ் கேர்லஸு எவ்ளோ ஒரு பவுச் ஃபுல்லா பென்சிலு பேனா ஆனா இது பாக்கும்போது ஆச யாருக்கு ஏ பசங்க பவ்ச்சல்லா பாக்கும் போது பவுச்
ஆமாங்க அதா நானு சொல்லுவே ஏ நானு ஸ்கூலுக்கு போறே அ எனக் குல்லா இந்த மாதிரி வாங்கி தர்ல அப்டின்னு
பென்சிலு நா ஒரு வாரொ வச்சுப்பங்க கேட்டா எங்க அம்மா குடுக் மாட்டாங்க ஒரு வார வச்சுக்லா ஆனா இப்ப இருக்க பசங்க பத்து பென்சில் வச்சேனாகுட பத்தல ரெண்டு நாள்ளே தொலச்சுட்டு வந்து
ஏங்க நமக்லா எப்டி குடுப்பாங்க வீட்ல ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் இருந்தோன்னா ஒரு பென்சில பாதியா கட் பண்ணி அததா குடுப்பாங்க நீ பாதி இந்த பா ஆ நாலா இது வரைக்கு
இயர்லி பன்ச் பன்ச்சா வாங்கி வக்கிர ஷாப்னர்லெந்து லப்பர்லெந்
நாங்க அப்படியே ஹோல்சேலாம் வாங்கி ஒரு பாக்ஸ் நிறைய மேல வச்சடுறது அது அவங்களுக்கு என்ன ஆசை அசால்டுனா அதா வீட்டுல இரு
வீட்டு்ல இருக்குலா அம்மா தருவாங்க எடுத்துக்கலா அதாவது நம்ப கேக்குறதல்லா வாங்கி தராங்க அப்படின்ற மைண்ட்செட் பிக்ஸ் ஆயிட்டாங்க அவங்க
ஆமாங்க ஆமாங்க
நம்மள வளத்தாமாரிலா இந்த பசங்களை வளர்க்க முடியலங்க சொல்லி பாத்தாலும் புரிய மாட்டேங்கது பசங்க சேர்க்க அப்டி அ கூட இருக்கு பசங்கள எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க நினக் அத எங்களை பாலோ பண்றாங்க அதே மாதிரி ஃபுட்டு் ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் பத்த மாட்டேங்கிது
ஆமா தோ இன்னைக்கு இன்னைக்கு என் பையன் கேக்குறானே என்னோட பொண்ணுக்கு ஆஹ் பொறந்தநாள்ளு நாளு அதனால நேற்று ஸ்வீட்டு செஞ்சு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தேன் அதுக்கு வந்து இன்ன என் ஃப்ரெண்ட்ஸ்க்குல்லாம் கொடுத்தேன் போல சரி இன்னைக்கு நேத்து என்னோட சிஸ் டர் வந்து ஹோம்மேடா கேக் செய்யறாங்க அந்த கேக் தான் எப்பயுமே அங்க எல்லா பசங்களுக்கும் அவங்கதான் எடுத்துட்டு வருவாங்க அத இன்னைக்கு ஸ்னாக்ஸ் கொடுத்தா இவனுக்கு மட்டும் கேட்க மாட்டங்கிறேன் டெய்லியுமே ஸ்பெஷலா கொடுத்தா என் பிரெண்ட்ஸ்களுக்கும் சேர்த்து குடு என் பிரெண்ட்ஸ்ங்களுக்கும் சேர்த்து குடு
உம் ஒரு இ இப்பெல்லாம் ஓம்ஒர்க் கேக்ல்லாம் நல்லா இருக் சப்ப ச டைம்ன வேலைக்கு வறதுனால சில டைம் இருக்க மட்டு நிறைய கேட்டு செஞ்சுக்க சொல்லை பண்றாங்க செய்ய முடியல இத வாங்கி கூட அத வாங்கி
ஆமா ஆமா
ங்க ஆனா ஒரு நாள் பாவமாவும் தெரியும்
ஆமா அதான் அதான் அந்த இதோட துமை உங்களுக்கு தெரியல இப்ப இந்த காசு ஒரு அரும தெரியல நம்ப வளர்ந்த காலத்துல இருந்த மாரிலாம் இப்ப இல்ல பசங்க உங்க பசங்களுக்கு நீங்க சேவிங்ஸ் பழக்கத்த அதாவது சேமிப்பு பழக்கத்தை சொல்லி கொடுக்குறீங்களா
சேமிச்சு வைப்பாங்க அவங்களே அத வாங்கிப்பாங்க
ஆஹ் ஆஹ் நானும் அப்படிதான் என் பையனுக்கு ஒரு விவரம் தெரியும்ல அந்த வயசுல இருந்தே அஹ் நம்ப சின்னதா ஒரு உண்டியல் வாங்கி சேமிக்க ஒரு அவனோட பிறந்த நாளுக்கு இரண்டாவது பிறந்த நாள்னு நினைக்கிறேன்
இங்க சேர்த்து வச்சீங்க சேர்த்து வச்சு எம்மா அவங்க கொண்டுவராங்க ஸ்கூல்ல இருந்து கேக்குறாங்கனு சொல்லி சரி எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டா அதா நான் உன்டியல்ல சேத்துவச்சிருக்கேன்ல்ல நானு அத எடுத்து கூடுத்துடுவே நான்னு எதனா ஒண்ணுணா திக்கு திக்குனு அவங்க ஸ்கூல்லையே பேங்க் புக் ஓபன் பண்ணி இப்போ இல்ல இல்ல அவங்க ஸ்கூல்லயே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல காசு போட சொல்றாங்க பசங்க தெர்ல ஆனா ஒரு எனக்கு என்ன பண்ணாங்க பச போன வருஷம் ஒரு ரெண்டு மாசம் உண்டில சேர்த்து வச்சு அந்த காச என்கிட்ட கொடுத்தாங்க இந்தாங்கப்பா நீங்க அக்கவுண்ட்ல போடுங்கனு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் எடுத்துன்னு போய் போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னங்க பண்றது அதுக்கு அப்புறம் வாங்கி சாப்பிட ஆரம்மி ச்சிட்டாங்க ஒரு முப்ப ஐம்பது ரூபா சேர்த்து வெச்சிட்டு அவங்கள வாங்கி சாப்ட்டு வரது ஆளு ஒது இப்படி பண்ணு பண்ணு டென்ஷன் ஆயிடுச்ச நீங்க வாங்கெல்லா சாப்பிட தேவ இல்ல நீங்க அஞ்சு பத்துக்கு மேல உங்களுக்கு தரமாட் நா அஞ்சு பத்து எல்லாம் ஒரு அமௌண்ட்டா ஐம்பது நூறு குடும்மா பேனா வாங்கணும் பென்சில் வாங்கணும் அத வாங்கணும் இத வாங்கணும் ஆனா ரொம்ப டென்ஷன் ஆவுது அடிக்க கூட முடியல வளந்துட்டாங்க அடிக்க முடியல தே வெறுப் இருக்கு சொல் பேச்சி கேக்க மாட்றாங்க
ஆ ஆ எங்க வீட்டு்ல என் பையன் அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டான் கொஞ்சம் சே சேமிச்சு வைப்பான் ஆனா என் பொண்ணு அப்படிலாம் கிடையாது இப்போதா கொஞ்ச கொஞ்ச கொண்டு வரேன்
எனக்கு ஆச என் பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா ஆனா வீட்டுலா வேல பண்ண மாட்டா கேட்டா நான நாதா நல்லா படிக்கிறேன் நீ எதுவும் வேல பண்ண சொல்ற
ஆ
நான் நல்லா படிக்கிறேன்ல படிக்க விடுமா நாங்க எல்லாம் வேல செய்ய மாட்டான் வீட்டுல மட்டும் ஏ உன்னாட்ட பசங்கடி சரி இரு வேலை செய்றாங்கமா பாத்திர கீத்ர தொலைக்கி வைய்யுமா அம்மாக்கு கெல்ப்பா இருக்குன்றே அப்போமா உனக்கு வேற வேலை இல்ல அப்படிங்கறது
நானே அதான் சொல்றே உங்களுக்கு உங்களோட வேலைகள் செய்யறதே அவ்ளோ கஷ் ஷ்டமா இருக்கு மத்த இடத்துல பாருங்க அந்த பசங்க அப்பாம்மா தொழில் க்காக எவ்வளோ தூரோம் பல்
டிபன் பாகஸ் எப்ப தெருமா போடுவாங்க டிபன் பாக்ஸ் மறுநாள் காலையிலஸ்கூலுக்கு எடுத் எட்டு எட்டு நம்ம கால எழுந்து பிரிபேர் பண்ணணுமா டிபன்பாக்ஸ எடுத்து வந்துட்டு எட்டு மணிக்கு போடுவாங்க நான் டெய்லியும் படிக்கிறேங்கனாலங்க காலில கால சொல்லிடுவே வீடியோ ஆனா அவங்க நீ என்னும்சொல்லிக்கோ நான் இப்படிதான் போடுவே ஒரு நாள் நான் சொல்லிட்டேன் இப்படியே பண்ணீங்கன்னா நான் அதே பண்ணி வாஷ் பண்ணாம அப்படியே கட்டி கொடுத்துக்க போறோம் ஒரு நாள் அப்பதான் அடங்குவீங்க நீ ல்லா சொல்லிங்கமா நீ அப்டில்லாம் பண்ணமாட்டேன் ஹா சேரி ரெண்டு பொம்பள பசங்க ரெண்டுமே சின்னதாவ செய்யும் உன்ன பாத்து ஒன்னு கேட்டு போகுது
உஹம் நான் எங்க வீட்டுல ஒரு சாட் மாதிரி ஒட் டிருக்கே ஆஹ் என் பசங்களுக்
ஹா லைன் கட் பண்ணாதீங்க ஒரு மு முக்கியமானலைன் வருது கட் பண்ணாதீங்க லைன்லே இருங்க நான் மாத்தி பண்றே
சரிங்க அப்படிங்களா ஆஹ் அதான் என் பையனுக்கு என் பசங்க ரெண்டு பேத்துக்குமே அஹ் சாட் மாதிரி ஒட்டியிருக்கேன் இப்ப எப்டின்னா அஹம் நீங்க அன்னனைக்கு செய்யக்கூடிய வேலைகளை வந்து நீங்க செய்யணும் இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து
உஹம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க தோழி சீக்கிரம்
அன்னைக்கு எங்கேயோ பிரயாணத்துல இருக்கு
இல்ல இல்ல பிரயாண இல்ல இல்ல நான் ப்ரியாதான் இருக்கேன் நீங்க பேசுங்க கட் பண்ணமா பேசுங்க
சரிங்க சரிங்க அதான் நா சாட் மாதிரி ஒட்
அந்த சாட்படி உங்கலால முடியுதா நடந்துக்க முடியுதா
மாசம் பண்ணோ
உம்
அது நம்ப வீட் லே இருந் தெரியல எங்யே வெளிய போகும்போது நம்ப ரொட்டின் மாருத்தில
ஆரம்பத்துல ஒரு ரெண்டு வாட்டி பொல்லோவ் பண்ணல அப்பறம் அப்பறம் பொல்லொவ் பண்ண முடியல பசங்காலும் கேட்டு ஆமாடி
ஆமா ஆஹ் எதாவது அந்த மாரி பண்ணனும்ன்னுங்க ஆன ஏன் பசங்களுக்கு நா ஸ்கூல் லா இருந்து வந்த ஒடனே குரல் குடுத்துக்கிட்டேய் இருப்பேன் மூணு தடவ குரல் கொடுப்பேன் லன்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து போடுங்க யூனிஃபார்ம் கழட்டி இந்த அ அழுகுத்து துணியை குடியில போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க அவங்களாவே செய்யறாங்கங்க
இப்ப ஒரு நேரம் செய்வாங்க ஆனா ஆசையா இருக்கும் ஒரு நேரம்
அஹ அஹ ஆமா சில டைம் எப்படி தோணுதுனா பாவம் ஸ்கூல்லயும் ஓரு மெஷின் மாரி இருந்துட்டு வராங்க எங்க கோப்பாக ஒரு சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்ச பாத்துக்கோங்க என்னன்னு ஏன்னா நீங்க பேசுறது எதுவும் ரெக்கார்ட் ஆகாது ஆமா ஆமா எம் செல்ப் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் அவ பள்ளிக்கூடமா
இன்னைக்கு லீவு பசங்களுக்கு இன்னைக்கு லீவு வீட்டுல தான் ஜாலியா விளையாடின்ருக்காங்க
சரிங்க பசங்க வீட்டு்ல இருந்து வீடு எவளோ அமைதியா இருக்
நான் வீட்டு்ல இல்ல ஒர்க்குக்கு வந்துட்டேன்
ஓ அப்டிங்களா சரிங்க
கூகு சேரிங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அப்படியும் உங்கலு எல்லாம் லெவன் ஓ களாக் ஆயிடும்லா சாப்படுறதுக்கு
ஆஹ் பசங்க ஸ்கூல் போனாங்க ரெண்டு பேருனா நான் அவங்க கிளம்பன வதும் சாப்பிட்டுருவேன் ஒரு பையசங்க வீட்டுல ஒரு பையன் வீடல அப்படிங்க இருந்த தனம்
நம்ம சாப்பாடுலாம் எப்பவுமே லேட் தான் கரெக்ட் டைமுக்கு என்னைக்கி சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்கி சாப்புற்றதுக்கு
அதாங்க அதாங்க அதுவும் இப்ப ரெண்டு பசங்களும் வீட்ல இருந்துருந்தா போன் பேசிருக்க முடியாது என்னால
ரெண்டு ஆம்பள ‌பசங்ளா
ஆ ஆமா ஒரு ஃபஸ்ட் ஏன் சவுண்டை விட பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் சவுண்டு தான் அதிகமா இருக்கும் ஒருதவுங்களுக்கு ஸ்கூல் வச்சிருக் காங்க ஒருத்தவுங்ளுக்கு லீவு
ஆமாங்க ஆமாங்க
ம் சொல்பேச்சு கேப்பா ங்களா பசங்க வீட்லருந்தா வீட்ல இருந்தா சொல்பேச்சு கேப்பாங்ளா பசங்க செரிங்க நம்ம இன்னொரு கால்ல பேசிக்கலாம் சரியா அழைபுக்கு ரொம்ப நன்றி
ம்